ஹலோ
வணக்கம் சிஸ்டர் கேக்குதா
ஆ வணக்கம் சிஸ்டர் கேக்குது எனக்கு உங்குளுக் கேக்குதுங்ளா
ம் கேக்குது சாப்ட்டீங்ளா
ம் நான் சாப்டுட்டே நீங்க சாப்ட்டீங்ளா எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்குற நீங்க எப்டி இருக்குறீங்க வீட்ல எல்லாரு எப்டி இருக்குறாங்க
நா நல்லா இருக்கேன் எல்லாருமே நல்லா இருக்காங்க எல்லாருமே தூங்கிட்டிருக்காங்க
எங்க வீட்ல எல்லாரு தூங்கின் இருக்குறாங்க நான் வந்து இட்லியு சாம்பாரு சாப்ட்டேன் சிஸ் மத்தியானோ வந் து சாம்பாரூ அதுக்கப்றோ வந்து முட்ட அதுக்கப்றோ வந்து சாப்பாடு நீங்க என்ன சாப்ட்டீங்க
நான் வந்து கார கொழம்பு சாப்ட்ட
அப்டியா அ சேரிஸ் சேரி என்ன பேபி ஏஞ்சுக்கிச்சா
ம் ஆமா ம் அப்புறோ நைட்டுக்கு வந்துட்டு இட்லி சாம்பார் சாப்ட்டீங்ளா
ம் ம்
சேரி சேரி அதே மதியோ வச்ச கொழம்புதா கார கொழம்பு வெண்டக்கா பொரியல் நைட்டுக்கு சேத்தே வந்துட்டு மதியோ ரெடி பண்ணியாச்சு
சேரிங்க சிஸ்டர் ம் சிஸ்டர் நீங்க எங்யாச்சு டூர் டூர் எங்கயாது போயிருக்குறீங்ளா
டூர் அப்டினாக்கா ஊட்டி கொடைக்கானல்
ம்
மருதமலை அந்த மாதிரி வந்துட்டு டூர் புடிச்சு போவாங்கல்ல டூரு ஒர் தவ்ங்க வந்துட்டு டூர் புடிக்குறாங்கனா எங்க வீட்ல இருந்து ஒரு ரெண்டு பேர் வரு எவ்ளோ அமோண்ட்டுன் கேளுங்க அந்த மாரி போவாங்கல்ல அந்த மாரிதா போயிருக்கோ ஃபேமிலியா ஆனா நா சின்ன வய்ஸ்ல இருக்கும்போது ஃபேமிலி எல்லாருமே சேந்து ஒரு வேன்ல வேன் பேசி போயிருக்கோ அதூ ஊட்டி கொடை கானல் அந்த மாரிதா போனோ ஆனா அந்த இது ஞாபகோ இல்ல
ம்
இருந்தாலுமே வந்துட்டு போ போயிருக்கோ அந்த ஃப்ளார் ஷோ அதெல்லா இருக்குல்ல அங்க வந்துட்டு எல்லா போம்போது வந்துட்டு ஸ்லோப் மாதிரி இருக்கு ஆ படிக்கட் அ படிக்கட் வந்துட்டு பெருசா இருக்கு அதுக்கு பக்கத்துல வந்துட்டு கொஞ்சோ தடிமனான இது நம்ம கைப்பிடிச்சு ஏறுவோ தெரிமா
ஆ புரிது
அந்த மாதிரி இது வந்துட்டு அங்க கொஞ்சோ பெருசா கொஞ்சோ அகலமா இருக்கு அதனா எல்லா பசங்களு வந்துட்டு ஆ எல்லா பசங்களு வந்துட்டு சின்ன பசங்கள்லா வந்துட்டு அவங்க அவங்க அம்மா அப்பா கைய புடிச்சிட்டு அந்த அ அது மேல நடந்துட்டு அவங்கலா ஸ்டெப்ஸ்ல போனாங்கன்னா பசங்கலா வந்துட்டு அந்த ஸ்லோப் மாரி இருக்குல்ல கொஞ்சோ அந்த சறுக்கு மரோ மாதிரி இருக்கு
ஆமா ஆமா
அது அப்டே வந்துட்டு வழி மாதிரி போகு அந்த படிக்கட்க்கு அது மார்ல வந்துட்டு ஏறி போலா ஏறி போயிட்ருந்தாங்க அப்டின்ட்டு நானுமே வந்துட்டு ஏறி போயட்ருந்த எனக்கு வந்துட்டு சின்ன வயசுலருந்தே நா வந்துட்டு ஹீல்ஸ் கொஞ்சோ போடுவ
அப்டியா ஆ பிடிக்குமா ஹீல்ஸ் உங்களுக்கு
புடிக்கோ
ம்
ஆ ஹீல்ஸ் கொஞ்சோ அது சின்ன புள்ள இல்ல அ ஹீல் வந்துட்டு போட்டுட்டு எல்லாரு கைபுடிச்சு நடந்தாங்கன்னா நா மட்டு கைப்பிடிக்காம கொஞ்சோ நடந்துட் இருந்த அப்ப என்ன ஆச்சுன்னா கால் ஸ்லிப் ஆய்ட்டு மேல இருந்து ஆனா அது மலையில தா அந்த ஸ்டெப்ஸ் அந்த வழி எல்லாமே இருக்குறது
அய்யய்யோ ஆ
அது கால் ஸ்லிப் ஆனதுனால மேலருந்து உருண்டு கீழ விழுந்துட்ட உருண்டேடே வந்து விழுவ அது கீழ் பகுதியில வந்து நா விழும்போது எப்டின்னா அந்த உருண்டுட்டே வந்து அந்த டிவிலல்லா காமிப் ப்பாங்களே சினிமாலல்லா அந்த மாரி உருண்டுட்டே வந்து கீழ ஆமா கீழ வந்துட்டு விழுந்துட்ட கொஞ்சோ ஜஸ்ட் மிஸ்சு
ம்
அ வந்துட்டு ஒரு கம்பியில போய்ட்டு தல இடிச்சிருக்கு பட் டானா அந்த எடத்துக்கு போகல
ம் கடவுள் காப்பாத்திட்டாரு
ஆமா அது வந்துட்டு போம் போதே வந்துட்டு அ அல்லா அல்லான்னு கத்திக்கிட்டே வந்துட்டு ஊருண்டுட்டே இருந்ததுனாலயு என்னவோ வந்துட்டு அந்த டைமுக்கு ஆமா ஆனா அந்த டைமுக்கு நா வந்துட்டு ஜஸ்ட் மிஸ்ல வந்துட்டு தப்பிச்சாச்சு இல்லன்னா வந்துட்டு போன வேகத்துக்கு அந்த கம்பில வந்து விட்டு தல அடிபட்டு இருந்ததுன்னா இதுவாய்ருக்கு அதுவு அந்த அந்த இது வந்துட்டு எப்டின்னா ம் அந்த எரிக்கிறதுக்குலா அந்த மாதிரி வச்சிருப்பாங்க தெரிமா நாலு கம்பி வச்சு ஆ அந்த அந்த மாதிரி அங்க அடிவாரத்ல ரொம்ப ஹைட்ல்லா கெடையாது அந்த மேல இருக் ந்து நா உருண்டு விழுந்துருந்தனா அது ரொம்ப ஹைட்டா இருந்திருக் இது பாதி வழியில ஆ பாதி வழியில இருந்து உருண்டு விழம்போது அது கொஞ்ச அது வந்துட்டு தப்பிச்சு வந்தோ அப்போ வந்துட்டு அதுக்கப்பறமேட்டா வந்துட்டு வேன்ல தான நைட் டைம் வந்துட்டு போயிட்டு இருந்தோ ஆ ம் அந்த டைமுக்கு வந்துட்டு அந்த மலை காட்ல தானா வந்துட்டு வீரப்பன்ல்லா வந்துட்டு பதுங்கி இருப்பாங்க அவுங்கல்லா நைட்ல வந்துட்டு வர்ற நேரோ இது அப்டின்னு சொல்லுவாங்க தெரியுமா அந் த மாதிரி இருக்கும் போது வந்துட்டு யானைல்லா வர்ற டைமுன்னு சொல்லிட்டு ஆ பயம் புடுத்திட்டாங்க ஆக்சுவலா வந்துட்டு வேன்ல இருந்த எல்லாருமே டிரைவர் மொத கொண்டு எல்லாருமே வந்துட்டு ஆ யாரு அசை யாதீங்க யாரு இது பண்ணாதீங்க வெளில யாரு எறங்காதீங்க நம்ம வேன்ல இருந்து யாரு ஆள் இல்லாத மாதிரி இருக்கட்டுன்ட்டு ஒரு எடத்துல வந்துட்டு
ம்
ஆ நிறுத்திட்டு லைட்ல்லா வந்துட்டு வண்டி லைட் வந்துட்டுல்லா ஆஃப் பண்ணி ட்டு எல்லாருமே சீட்டுக்க சீட்டுக்கு அடில வந்து ஒழிஞ்சிக்கோங்க கொஞ்ச நேரோ அப்டியே இருப்போ ஏன்னா ஆள் நடமாட்டம் மாதிரி தெரியுது அது யாருன்னு
எடதுக்கு நீங்க எதுக்கு போனீங்க
அது போற வழியிதான அந்த நைட் டைம் வந்துட்டு அது ஏ அது சரியா ஞாபகோ அந்த இதுதா சொன்னாங்க ஆ ஏ ஒண்ணு வந்துட்டு ஏன போற பாதை அப்டின்னு சொன்னாங்க அப்பறோ அது வீரப்பன் வந்து பதுங்கி இருக்கிறது இங்க இங்கதா அதுனால வந்துட்டு கொஞ்சோ இது பண்ணுவோ அப்டின்ட்டு கொஞ்சோ விடிஞ்சதுக்கு அப்பறோ போவோ ம் அதுக்கப்பறோ நம்ம கொஞ்சோ வளந்து இதுவானதுக்கு அப்பறந்தான அவரு வந்துட்டு
ஆ ஆமா ஆமா ஆமா ஆமா புரியுது ம் செரி செரி செரி ஆ அப்டின்னா செம்மையா பயந்திருப்பீங்க பயந்திருப்பாங்கல்ல பஸ்ல எல்லாரு
ஆமா எல்லோருமே பயந்து இது பண்ணிட்டு எல்லாருமே சீட்டு கடில வந்துட்டு கொஞ்ச நேரோ ஒழிஞ்சிட்டு அப்றோ கொஞ்ச ஏன்னா அது கொஞ்சோ விடிய ஏற டைமுக்கு கொஞ்சோ முன்னாடி அதனால அதுக்கப்றோ விடிஞ்சதுக்கு அப் எப்பவுமே நம்ம கொஞ்சோ சேஃபா வந்துட்டு ட்ராவல் பண்லா
ம்
அப்டின் சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு ஒழிஞ்சு அதுக்கப்றமேட்டா வந்துட்டு அப்றோ கொஞ்சோ லைட்டா வந்து ட்டு வரு இல்லயா வெளிச்சோ வருல்ல அந்த டைம்க்கு வந்துட்டு வேன்ல அதுக்கப் ப்றோ போனோ அப்றோ வந்துட்டு டூர் போனதுனாக்கா நா வந்துட்டு டென்த்து படிக்கும்போது சேம் ஊட்டி கொடைக்கானல் அந்த மாரிதா அதா அது போயிருக்கோ அப்ப வந்துட்டு நமக்கு கொஞ்சோ கருத்துல்லா நல்லா தெரியுல்ல
ஆமா ஆமா
ம் நானு என்னோட அம்மா நா தம்பி என்னோட பாட்டி என்னோட பெரிமா அப்பா வர்ல எல்லாருமே சேந்து போனே தம்பீக்கி வந்துட்டு ஒடம்பு சரியில்லாம ஆயிடு ச்சு அவனுக்கு வந்து ட்ராவல் பண்ணாக்கா வந்துட்டு ஒரு டைம்ல ஆமா வாமிட் வந்துரு இல்ல தலவலி அந்தமாரி வரு செரி ஒரு டூர் போயிட்டு ஒரு என்ஜாய் பண்ண முடியாத இது ஏன்னா அம்ளே எங்கயாது கூப் ட்டுட்டு போறன்ற டைமுக்கு அவுனுக்கு ஒடம்பு சரியிலன்னா அவன விட்டுட்டு நம்ம போ முடியாது
ம் கண்டிப்பா முடியாது
நம்ள ஒரு பிளேஸ்ல விட்றாங்க அப்டின்ன போது அவங்க அவங்க பாத்துக்ணு
ம்
அவுங்க அவுங்க வந்துட்டு இந்த பிளேஸ் போனு அப்டினாக்கா அவுங்கவுங்க போனு அவுங்க எப்டி சொல்றது இப்ப வந்துட்டு ஒரு அம்பது பேர் போறமா ஒரு பஸ்ல அம்பது பேரயு ஒரே ஆள் பாத்துக்க முடியாதுல்ல
ம் கண்டிப்பா
அவுங்க வந்து இந்த எடத்துல நீங்க இப்ப போட்டிங் போணுனா அது நீங்களே தா போணு இந்த போட்டிங்க்கான எடத் இதுக்கு நாங்க கூப்ட்டுட்டு வருவோ அந்த போட்டிங் போணு போயிட்டு வரணு இந்த பிளேஸுக்கு வந்துன்னே இத்தன மணிக்கு வந்துணுன்றத இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க நம்ம அந்த டைமுக்கு அந்த நேரத்துக்கு நம்ம அங்க வர மாதிரி இருக்கு
ம்
ஆம் அ மாரி இருக்குபோது போட்டிங்ல்லா எல்லாருமே போனாங்க ஏ தம்பியால நா போட்டிங் போ
ஐய்யய்யோ பஸ்சுல முடியலன்னா போட் போட்டிங் எல்லா அவ்ளோதா எனக்கு வந்து இந்த பஸ் டிரராவல்லா செட்டே ஆகாது எனக்கு வாமிட்டு ஆனா அப்ப உனனா நா வந்து ஊர் சுத்த போவே பஸ்சுல என்னா பண்றது நம்ம ஊர் சுத்தணுனா இதெல்லா அட்ஜஸ்ட் பண்ணிதான ஆகணு
ம் ஆமா ஊ டில வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கேரட்லா நல்லா ஃப்ரெஷ்சா இருக்கு நல்லா நல்லா செம்ம ஆரேஞ்சா ஃப்ரெஷ்ஷா பாத்தாலே அது பல பலன்னு இர்க்கு அது உங்களுக்கு வெறுமனே கேரட்டோட இல்லாம அதோடய எலையோ ட் வந்துட்டு உங்களுக்கு கட் பண்ணி வெச்சிர் ப்பாங்க பாத்த ஒடனேவே வந்துட்டு கடிச்சு சாப்புணுன்னு அப்டின் தோணு
ஆமாம்
வந்து நீங்க ஃப்ரெஷ்ஷா சாப்புடும் போதே அது ஒரு இனிப்பு தன்மையாதாருக்கு
ஆமா ஆமா ம் அந்த மாரிதா இருக்கு
ஆ சாக்லேட்டு் சாக்லேட்லா கூட வந்துட்டு வாங்கிட்டு வருவோ ஊட்டி
ம் அது நல்லாருக்கு சாக்லேட் எல்லா நல்லாருக்
ஆனா அந்த அளவுக்கு அதுல ஸ்வீட்டு இருக்காது ஸ்விட்னஸ் இருக்காது அது ம் அது ஒயிட் கலர்லயு இருக்கு சாக்லேட் கலர்லயுருக்கு
டார்க் வந்து ப்ளாக் கலர் அது சாப்டா என்ன அப்டியே ஏதோ ஒரு கசப்பா இருக்கு ஆனா அது டேஸ்ட்டா இருக்குல அது கசப்பு தெரிய மாட்டேங்து டேஸ்ட்டுதா தெரியுது
ஆமா ஆனா அது வந்து கட்டியா இருக்கு
ஆமா சம அது வந்து ஊர்ல வந்து
அது எ ஊர்ல இருந்து வாங்கினு வந்தா கூட அது அப்டியே இருக்குல இப்ப நம்ம டேரிமிக்லட் சாக்லட் பேஸ்ட் சாக்லட் கொஞ்ச நேரோ வெளில வெ ச்ச அ உருகிருது ஆ ஆ
அது உங்ளுக்கு அப்படவே கடி தடிமனாவே இருக்கு நம்ப உடைச்சாதா நம்ப கொஞ்சோ அதுக்கு போஃர்ஸ் போட்டு கொஞ்ச ஒடைக்கிற மாதிரியே இருக்கு உம்
சரிங்க தோழி நம்ம குடுத்த நேரம் முடிஞ்சிச்சு இந்த நேரம் உங்க கூட பேசுனது மிக்க மகிழ்ச்சி
மகிழ்ச்சி நன்றி தோழி
உம்